ம மதி மதிய ஒணக்குனா நா நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நா சும்மாதான்பா படுத்திருக்க நான்பா சாப்பிட்டு போட்டு படுத்திருக்கே
பரவாயில பரவாயில நானு சாப்பிட்டு போட்டுதான்ன்பா சும்மாதா படுத்திருக்கே இனி இதுக்கப்புற வெளிய போலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டு இருக்கே நண்பா வெளிய போற மாரி இருந்ததுங்க அவங்க காலையில ஒன்பது மணிக்கு போலான் சொல்லியிருந்தாங்க அப்புறோ பாத்தா பதினொரு மணின்னாங்க இப்ப கேட்டா மூனு மணின்னாங்க நமக்கு இந்த நேர காலங்கள் நமக்கு சரி வரமார் தெர்லிங்க அதனால அப்பாவியு அம்மாவியு போ போயிட்டு வர சொல்லிட்டங்க
ஓக்கே நல்லது நல்லதுங்க நானு வெளிய நா இன்னிக் க்கி வெளிய போலானுதாங்கா நா நெனச்சிட்டு இருந்தே ஆனா பாத்தீங்ன்னா வெயில் ரொம்ப இருகுங்கட்டி இன்னிக்கு வெளிய போலீங்க ஒர்க்கு லீவ் போடனுங்க இன்னிக்கு லிவு போடு ரெஸ்ட் எடுக்கலா சொல்லி ஒரு லீவ் போட்டா ச்சிங்க
நல்லது நல்லதுங்க இன்னிக்கு போலைங்க த்து வெளிய போலாந்தாங்க முடிவு பணியிருந்தங்க மருத்துவமனை வரைகு போணுங்க சின்ன வேலை இருகுதுங்க அத போய் பாத்துட்டு அத க்கு இப்ப என்னாச்சி இன்னு பாக்கணுங்க
ஓ ஓகே ஓகேங் நல்லது நல்லதுங்க
சேர் சேரிங்க அப் ப்புறோ உங்க உங்க ஊர்ல்லிலா எப்பிடிங்க மழைகலா வருதுகளா இல்ல என்ன நடகுதுங்க
இல்லைங்க எங்க ஊர்ல பாத்தீங்கனா மழையவே பாத்தே ரொம்ப நலாசிங்க மழையவே பாக்க முலிங்க வெயில் பாத்தீங்கனா அடிச்சி போயிடு இருகுங்க அந்த வெயில் அடிகுதுங்க
ஆமாக இங்கயு அதே மாரிதாங்க ரெண்டு மூனு வாரமாவே மழைகள் எதுவுமே வரலிங்க சொல்லிகிற மாரி மழையு வரமாடேங்குது இந்த கா இந்த மாதம்லா மழ கால தாங்க வர்ற மாரியே தெரிலிங்க
ம் சாமாங்க சென்னயில பாத்தீங்கனு வைங்க நீங்க ஒடிசா குலுனு ஒன்னு இருக்குங்க அதுல பாத்தீங்கனா அமேனியா வாயு கசிவாயிரிசிங்க
த்ததுங்க
அமோனியா வாயு கசிஞ்சி போயிருகாடகுதுங்க பதினாறு பேர் பகம் பாத்தீங்கனா ரொம்ப சீரியசான கண்டிஷன்ல பாத்தீங்கனா மருதுவ அரச மருதுவமனையில சேத்திருகாங்க விசவாயுங்க அது ஒரு விசவாயு வந்து கசிஞ்சிருகாமாங்க
னா எது ஒரு தொழிற்சாலைகளா எந்த மாரி இதுல இருந்து வரு
அது பாதீங்கனா இறால் ஆலை இருகுலங்க இறால் ஆயில ஆலயில பாதீங்கனா வச்சிருபாங்க அது ஒருஒரு அமோனியா ஒரு ப்ரோ வாய் வச்ரு இப அது பாதீங்கனா அது வந்து பதினாறு பேர் பக்கோ போயிருசுங்க
செர் செரிங்க
துன எழுபதுகு மேற்பட்ட ஒரு பாதீங்கனா அதுல பாதிபு அடஞ்சிருகாங்க
ஆமாமாங்க இப நீங்க வந்து சொல்றீங்க இப்ப அமோனியா வந்து இப்படி கசஞ்சிருச்சு வந்து பாதிக்கபட்டாங்க அபடின் கிறேங்க இப்ப ஏ அனுமின் நிலையம் வந்து முதல்ல வந்து அது வந்து உ செயல்படுத்த கூடாது ப நடத்தக்கூடாது அப்படிங்க மாரி நறைய போராட்டங்கள் நடந்து இருந்ததுங்க இப்ப வந்து அத் அதுல இருந்து ஒரு ஒரு கசிவு இல்ல அதுல இருந்து ஒரு ஏதா ஒரு பாதிப்பு இல்ல வெடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா
உ
தமிழ்நாடு ஒரு சீர்குழையற நெலைமைக்கு வந்துருங்க
ஆமாங்க அனல் மின் நிலையம்ல அது வந்து அது வந்து வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல கேன்சர் வரக்கூடிய அறிகுறிலா இருக்குன்னு சொல்லி அதுக்கு நிறைய பேர் போராட்டம்லா பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லா இப்ப இல்லைங்க ப்ப பாத்தீங்கன்னா இதுெல்லா பா இது இதுதாங்க வீட்டுக்கு பக்கத்துலயா இருக்கட்டு ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா அவுட்ர்ல தா பாத்தங்கன்னா தொழிற்சலைையிலா அமயு க்கனுங்க இது ஊருக்குள்ள அந்த ஊருக் கொஞ்சோ பக்கத்துல ஒதுக்குபுறத்துல எல்லா அமைச்சாங்கனு வைங்க சுத்தி இருக்குற மக்கள் எல்லா வந்து போராட்டம் பண்ணி அத தூக்கி வேற பக்கத்துக்கு மூவ் எந்த தொழிலா இருந்தாலு மாத்தி விட்ருனுங்க ஏன்னா மக் மக்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படக் கூடாது இல்லங்க
உண்ம தாங்க இப்ப வீட்டு பக்கத்துல வந்து இருக்குதுன்னா முதல எல்லா பாத்தீங்கன்னா தொழிற்சாலை கழிவுகல வந்து எடுத் தண்ணிக்குள்ள கலந்து உட்டுருவாங்க நறையா விவ சாயங்கள் பாதிக்கப்பட்
ஆமாங்க குடிக்கிற தண்ணியே ம் ம்
அந்த மாரிதா போயிட்டு இருந்தங்க இப்பல்லாம் வந்து தொழிற்சாலை வந்து வீ வீட்டுக்கு நம்ம விவசாயம் பண்ற எடத்துக்கு எல்லா தள்ளி தாங்க வைக்
ஆமாங்க இப்ப திருப்பூர்லில பாத்தீங்கன்னா சாயப்பட்ட ரேட் ல்லா வேல செய்யறப்ப இந்த சாய கழிவுகள்லா ஊத்தி உட்டு பாத்தீங்களா அந்த
நறையா போராட்டங்கள் ஆமா ஆமாங்க அந்த மாரி இதெல்லா அது வந்து மக் மக்களுக்கு பாதிப்பு உயிர்களுக்கு சேதம் நறையா வருங்க அது வந்து மா அவுங்க புரிஞ்சிக்க மாட்டேகிறாங்க
ஆமாங்க அதுல்லா அது என்னங்க பண்றது இப்ப இது மாரி அமோனியா கசிவா இருக்கட்டும் கொழந்தைங்களுக்குலா இதனால பக்கத்து வீடு எல்லாம் இருந்துச்சினா கொழந்தைங்கள நெனைச்சி பாருங்க எவ்ளோ செரமன்னு பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இது குழந்தைகள் மட்டும் கிடையாதுங்க குழந்தைகள இருந்து பெ ரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பாதிப்பு தானுங்க
ப்ரோ ஒரு ஒரு வாழ்க்கைங்க அது வந்து ஒரு நல்ல விதமா வாழ்ந்துட்டு போயிருனுங்க இவு எ ஒரு மாரி வாழவே விடறக்கு போராட்டமா வாழறக்கே போர
உண்மதா உண்மதாங்க ஏனா நறையா பேர் பாத்தீங்கன்னா வாழ்வாதாரமே எல்லா டிக்மே கொஞ்சோ சிரமமா தா போயிட்டு இருக்குதுங்க இதுல வேற இவனுங்க பண்றதெல்லா செயற் கிய வந் செயற்கையா இவங்க வந்து இயற்கைய மாசு பண்ற மாதிரில்ல பண்றதெல்லா வந்து நம்மளே என்னடா இது ஒரு வாழ் கையங்கிற மாரிதாங்க வாயரதே
ஆமா ஆமாங்க நம்மளு அத மாரிதாங்க தோணிட்டு இருக்கு இயற்கையே இல்லாம செயற் கைய தேடிதாங்க போயிட்டு இருக்காங்க வர காலத்துல காஸ்ரா கா காத்த கூட வெல குடுத்து வாங்கற நெலமைக் யா இருங்க
உண்மதாங்க இது வந்து அந்த ஏனா இப்ப போற சூழ்நெலய பாத்த அந்த மாரி நெலமைக் கொண்டு வந்து உட்ருவாங்க போல ஆமாங்க ம் என்ன இன்னு போவ போவ பாத்தீங்கன்னா என்னென்னத்த கா பணம் குடுத்து வாங்கறது நெலமைக்கு கொண்டு வந்து உட போறாங்கன்னு தெர்லங்க
ஆமாங்க இப்பல்லா பாத்தீனா எ தமிழ்நாட்லிலா பாத்தீன் வைங்க ரொம்ப தமிழ்நாட்ட வட தமிழ்நாட்டு கூட ஒரு அளவ்க்கு பசு மியா இருக்குது மத்த சைட்ல பாக்குறப்ப இன்னு இத விட மோ சமால்லா இருக்குதுங்க
அதா அதாங்க
ம்
சேரி சேரிங்க அப்றோங்க நீங்க மதியோலா என்ன சமையலுங்க என்ன சாப்புட போறீங்க?
வாயி என்னங்க சொல்றது வீட்ல பாத்தீங்கன் வைங்க யாரு இல்லங்க நா ந்தா எதாச்சு சமக்கெனு அப்பிடில்லாட்டி அம்மா வீடு கொஞ்சோ பக்கத்துல இருக்குதுங்க அங்க தாங்க போய் பாக்கனு
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க எடைல வேற எதோ கால் வந்துட்டே இருக்குதுங்க எரிச்சலாயி போட்டு ஒடைக்கலாமான்ருக்குறெங்க
ஓகே ஓகேங்க இங்காருங்க எம்பத்தி ஏழு மின் கட்டணங்கள் நிலுவை க்கி மூவாய ரத்தி முன்னூத்தி முப்பது நாலு அபராதமும் மாங்க
எதுக்குங்க
இப்ப வந்து மின் கட்டண வந்து கட்டாததுக்கு ஒ அபராதமா போட்ருக்காங்களாமா
மின் கட்டணொ கட்டாது க்குங்ளா உங்கது உங்க பகுதிலேலா வந்து கட் டணங்கள்லா கட்டிட்டீங்களா இல்ல கணக்கெடுத்துட்டாங்களா?
இல்லெங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னு பாத்திங்னா அது ஆன குறுஞ்செய்தி பாத்திங்னா மொ கைபேசிக்கு எதுமே வர்லிங்க வந்துச்சுன்னாதா பாக்கனு இப்ப பாருங்க அந்த வாயு ஒன்னு சொன்ன பாத்திங்ளா அதுல பாத்திங்னா ஆறு பேரு எக்ஸ்ட்ரா இன்னுமே ஆறு பேரு பாத்திங்னா உயிரிழந்து ட்டாங்ளாமாங்க உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருதுங்க ஒரு
இப்ப வரைக்கு எவ்ளோங்க அது அவுங்க உயிர் இழந்துர்காங்க
இப்ப வரைக்குமே அது குறிப்பிட்டு நம்ம கர்ட்டா சொல்ல முடிலெங்க ஏனா ஒவ்வொரு நேரமு பாத்திங் இப்ப ஒவ்வொரு ப்பு அ அரைமணி நேரத்துக்கு அப்புறோ அப்புறோ இறந்த இறப்பு விகிதம் பாத்திங்கன்னா அதிகமாயிட்டேதாங்க வருது
செரி செரிங்கா இப்ப எப்டிங்க அந்த அமோனிய வந்து எப்டிங்க இன்னிக்குதா அது ஃபஸ்ட் டேவுங்களா அது நேத்துலருந்தே அத் இரவு நேரத்துல கசிஞ்சதுனால இப்ப கண்டுபிடிக்காமா உட்டாங்காளா
அ ஆத் தெரிலங்க என்னனு பாருங்க ஓடிசாலருந்து தொழிலாழர்கள் நலன் வாரியம் வந்துருக்கங்கா இல ஒடிசாகர்லட்டுதுங்கா அவங்காளுக்கு இது மாறி பாதி பணக்காட்டி ஒடிசாலாருந்து டெரக்ட்டா கள எரங்கிட்டாங்கா நலந்துறை ஏனா அந்த மக்களுக்கு நம்ப நாட்டுக்கு வந்து வேல செய்னுனா அவங்களுக்கு பாதுக்காப்பு இருக்கா இல்லையா இப்படி இத்தன பேரு எறந்துருக்காங்கன் சொல்லி வந்துட்டாங்க டெரக்ட்டாஅங்க ஊர்லந்தே வன்ட்டாங்க
இஏ சேரிங்க
சொல்லுங்க என்னா சும்மா உட முடியாதுல்லங்க இப்ப நா தமிழ் நாட்டுலருந்து வேற ஊருக்கு போனாலு தமிழ் நாட்டுக்காரங்க அங்க வந்து எனக்காகா வரமாட்டாங்காளா
ஆமாங்க உன்மதாங்கா உன்மதாங்கா இப்ப எப்டினா இது எந்த ஊர்லங்க இந்த மாரி நடந்துற்றுக்கு விபத்து நடந்தத சொன்னீங்க
இது பாத்திங்கன்னா சொன்னைனு நெனைக்குறங்க
என்னங்க சென்னையில தாங்க இப்ப அதிகமா நடந்துட்டு இருக்குது ஏதாவது ஒரு விபத்து ஏதோ ஒண்ணு ஒண்ணு புதுசா ஏத ஒண்ணு
ஏனா மக்கள் வந்து அதிகமா இருக்காங்களங்க
பாங்கா அந்த ஊர்கல்ல வந்து தலைநகரமு வேர் க்றிங்களா தமிழ்நாட் டுக்கு மக்கள் தொகயு அங்க அதிகமாய்ட்ருக்குது விபத்துகளு அதிக மாயிற்றுதுங்க
ஆமா மாங்கா
இம் என்ன பண்றதுங்க எல்லா அமோனீயா கசி திவங்கறது இப்பதாங்கா நா கேள்வி பட்ற மாரி இருக்குதுங்கா இதுக்கு முன்னாடி நடந்த மா றி கேள்விப்பட்டமாரி தெரியலைங்க
இல்லங்க நம்மளுக்கு தெரியாம இருக்கலாங்க ஆனா இப்ப ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கா இருக்கலாங்க ஏன்னா டெய்லியுமே பராமரிப்பு பணி நடக்காம இருக்கலா டெய்லியுமே அத பராமரிக்கணு இல்லாட்டி வாரத்துக்கு ஒருடைமா இல்லா குறிப்பிட் அந்த கால அளவுக்கு அப்புறோ பராமரிக்கணு பழசா இருந்தா புதுபிக் பிக்கணு அந்த மாரிலா இப்பல்லா யாருமே கேர் எடுத்து பண்றது இல்லங்க போனா உயிரே ஓனர் மட்டு நல்லா இருக்கணு மற்ற தொழிலாளர்கள் சாகடுணும்னு ரானுங்க
ஆமாங்க ஆமாங்க இப்ப தீயனைப்பு துறையிலயே பார்த்தீங்கன்னா சிவகாசியில தீ விபத்து ஏற்பட்டுச்சுங்க பட்டாசு பட்டாசு தொழிற்சாலை இல்ல தீயணப்புத்துறையில இருந்து கோ போய் பாத்துருக்காங்க அவுங்க அந்த ஜே சி பி வாகனத்த வச்சு அவுங்க உள்ள யார் யாரு பாதிக்கப்பட்ட இருக்காங்க நல்லா தோண்டி பாக்கும்போது பாத்தீங்கனா அ ஏற்கனவே புதஞ்சிருந்த பட்டாசுகள்ல வெடிச்சு ஆறு பேரு அங்க நிகழ்விடத்துலயே இறந்துட்டாங்க
உம் பாருங்க இதெல்லா கேர்ளெஸ் தா கேர்ளஸ் மீன்ஸ் பாத்தீங்கனா இதுக்கு இதுல பாத்தீங்கனா ஒரு ஒரு பாதுகாப்பு வேணுங்க பாதுகாப்பு உபகரணங்கள் அது போக ஒரு இப்போ ஒரு தொழிற்சாலைக்கே வேலைக்கு அப்புறனா பா பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லா குடுக்குறாங்க தெரியுமா அது மாதிரி ஒன்னு அதுக்கு வந்து அமல்படுத்தணுங்க பாதுகாப்பு இப்டித்தா இருக்கனு இந்த வேலதா செய்யணு இது இது அலோடு கெடயாது அதுக்கப்புறோ இது இது இங்கத வக்கணு அவ்ளோ பாதுகாப்பு ஸ்டிக் பண்ணும் வைங்க எல்லாமே பாதுகாப்பாதாங்க இருக்கு
ஆமா ஆமாங்க இப்ப வந்து யாரு அதிகமா யாரு இப்போ தொழிற்சாலைகளா இருக்கட்டு எங்கேயா இருக்கட்டு மத்தவங்களோட பாதுகாப்பு வந்து முக்கியத்துவ குடுத்து பாதுகாப்பு இருக்குற மாதிரி எனக்கு தெரியலீங்க எல்லா தொழிற்சாலைல இருக்கலாங்க இல்லங்க நெறய தொழிற்சாலைகள் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்க
இல்ல இலல்ங்க சில இது பேர் பண்றாங்க சில பேர் லாபத்துக்க என்ன வேணா பண்ண பாக்குறானுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏன்னா ஏ ஏன்னா இது இந்த பாதுகாப்பு வந்து இப்டித்தா இருக்கனு இத மீறுனா வேலய விட்டு தூக்கிருவாங்க அந்த மாரி எல்லா பாதுகாப்பு குடுக்குற மாரி எங்கேயே தெரியலைங்க
ஆமா ஆமாங்க
ஏன்னா அவுங்க எல்லாமே இப்ப தொழில் சம்பாதிக்கிறது க்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க
இப்ப ஒரு தொழிலுக்கா இருக்கட்டு எதுவாக இருந்தாலுமே நம்மள நம்ம தாங்க பா இருக்குற மாரி இருக்குது என்னதா ரூல்ஸ் அன்ட் ரெகுலேஷன் இருந்தாலு
கண்டிப்பா கண்டிப்பாங்க உள்ள போனோமா நம்ம வேலய பாக்கணு எப்டி பாதுகாப்புனா எப்டி இருக்கணு நம்ம உயிர நம்ம பாதுகாத்துக்கணுங்க ஒரு வெரல் நாளு வெரல் நம்ம நம்ம நமக்கு இருந்தா தாங்க அவுங்க என்னதா பண குடுத்து நம்ம சரிவண்ணாலு ஏத விபத்துனாலு நமக்கு
உம் ஆமா ஆமாங்க ஒன்னு சொல்லுங்க ஒரு வெர வெரலுனால வெரலு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலுமே நம்ம வெரலு நம்மள வந்து
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க வராது வராதுங்க அதுதாங்க இது வரலு நம்ம நம்ம ஒடம்ப நம்ம பாதுகாப்பு நம்மாத பாத்துக்கணுங்க
உம் உம் ஆமாங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவ குடுக்கணுங்க அதுக்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சேரி சேரிங்க சேரிங்க நன்றிங்க மீண்டும் சந்திக்க வரை உங்க நண் பண்ணுங்க நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்